அலோ
அலோ
ஆஹ் கி வணக் ஆஹ் நல்லா இருக்கேங்க சார் நீங்க எப்டி இருக்கீங்க
ஆஹ் நல்லா இருக்குங்க மேடம் அபறம் மேடம் உங்க ஃப்ரெண்ட் ஒரு ஆஹ் சொல்லுங்க மேடம்
ஆஹ் சேர் சொல்லுங்க சார் நீங்க சொல்லுங்க
உங்க ஃப்ரெண்டு யாரோ லேபு டாகு ஒன்னு வாங்கி இருந்தாங்கன்னு சொன்னீங்க அதெல்லாம் எப்டி இருக்குங் மேடம்
சார் அவுங்க ஒரு வருஷமா நல்லாதான் பராமருச்சாங்க சார் நல்லா வளந்துச்சுங் சார் அப்புறம் என்னமோ தெரிலங் சார் அது எதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சிங்க அவங்களும் கூட்டிட்டு போகாத ஆஸ்பத்தி ரில ட்ரீட்மென்ட் பண்ணாத இதுயில்லைங்க ஆனா அவங்களும் கொஞ்சோ செலவெல்லா பண்ணுன னாங்க காப்பாத்த முடியிலிங்க கர்ட் தான இது என்ன ப்ராப்ளங்கறதே சொல்லலைங்க ஸ்கேன் பண்ணாங்க எல்லா பண்ணா டெஸ்ட் எடுத்தாங்க மனசனுக்கு மரியா அவங்களுக்கும் பண்ணாங்க பாருங்க ஆனா என்ன பண்ணி என்ன பிரயோஜனங்க அப் அப்டியே எறந்துட்டானுங்க அப்றோ ஒரு ஜெர்மன் செப்டு வச்சிருந்தாரு ஆமாங்க சார் லேபு குட்டிக்கு இந்த மாரி பார்த்தனால அவங்களுக்கு மனசு விட்டுருச்சீங்க விட்டுட்டனால அந் ல ஜெர்மன் செஃப் இப்புடி பாத்தீங்கனா வேற அவங்க அவங்களோட ஃப்ரெண்டுக்கு கோ யாருக்கோ குடுத்துட்டாங்க கண்ணு முன்னாடி இவ இவ்ளோ செலவு பண்ணி எறந் கஷ்ட இல்லைங்களா அதாவதுங்க சார் இவங்களுக்கெல்லா வந்து ஃபாரின் ப்ரீடுக்கெல்லா சீக்கிர எதோ ஒன்னு அட்டாக் ஆயிக்குதுங்க சார் அதுதா நம்ம என்னதா பண்ணாலு இந்த நாட் நாய் அளவுக்கு அவுங்க வரமாட்டாங்க
அது என்னமோ கரெக்ட்டு ஆமா அதுக்கு எது போட்டாலு சாப்ட்ரு இதுக்குன்னா அதுக்கு அந்த ஃபு ஃபுட்டு அந்த டைமிங்க்கு ஊசி
ஆமாங் சார் ஆமாங் சார் ஆமாங் சார் அதுக்கே ஒரு ஆள் வேணுங் சார் அவங்க வீட்டுல எல்லாரு வேலைக் போறவங்க வேலைக் போறவங்க சார் அவங்க இருந்தாலு காலையில இந்த ஃபுட்டு பெடிகிரி மதியம் லஞ்ச்ங்கிற மேரிலா குடுத்தர்றாங்க ங்க இருந்தாலுமே அவனுக்கு எதோ ஒரு ப்ராப்ளம்ஸ் சார் அது என்னன்னே செக் பண்ணாமா சொல்ல மாட்டேட்டாங்க பாவங்க அதனால அவங்களுக்கு அந்த நாயோட அட இதே போயிருச்சுங்க விருப்பமே இல்லாம ஆயிடுச்சு
இல்லங்க நெறைய பேரு வாங்கிரு நெறைய பேர் வாங்கிட்டு ரோட்லயு வுட்டுர்றாங்க அது பராமரிக்க முடியாம அதுகளுக்கு ப்ப அதுலக்கு எதுவு பண்ணவு தெரியாது
ஆமா அதுந்து கெழந்தைங்க மாரி நம்ம குடுத்தா சாப்ப டுங்க நம்ம ஏதாவது இது வாக்கிங் கூட்ட போனா வருங்க இப்ப பாத்தீங்கன்னா நெறைய பேர் அந்த மாரி மெயின்டென் பண்ண முடியாம தெருவுல அங்கி இங்கி விட்டுறாங்க அதுக்குப்பாவம் அப்டியே என்ன மேனிக்கு நின்
றாங்க அப்டி
து அதெல்லா பாவம் சார் வளத்துனா கடைசி மட்டு‌ வளர்த்திறனுங்க இந்த மாரி போய் பாதிலல்லா விடக்கூடாதுங்க சார்
இல்லிங்க அதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா சில ஓன் வீடா தா போறோ இல்லங்க இந்த ரெண்டைட் ஹவுஸ் போனங்கண்ணா அதது சில பேர் அலோ பண்றது இல்ல இல்ல அவங்களுக்கு ஒரு ஆசைக்கு வளர்த்திறாங்க அப்புறம் வந்துட்டு அத போயிட்டு அது ஏதோ பிரச்சன ஆயிட்டு அப்புறம் அந்த ரெண்டட் இருக்காரங்க அத வுட்றது இல்ல
ஆஹ் செரிங்க சார் உங்க ஃப்ரெண்டு யாரும் வளத்துறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க சார் அவங்க வெச்சிருக்காங்களா
எங்க பிரின்ட்ங்குல இன்னிக்கு அவரு வந்து அவரு ரோட்ல போற வரற நாய எல்லா எடுத்து வளர்த்திட்டு இருந்தாருங்க இப்போவு ஏதோ ஒரு பத்து நாய் பக்கம் வெச்சுட்டு சுத்திட்டு இருந்தாரு ஆமாங்க ஆமாங்க அவரு எது கெடைச்சாலு டிரஸ் மாரி வளத் ஆரம்பிச்சுட்டாரு
அது ஒரு புண்ணியம் தானேங்க சார் அதுகளு ஒரு ஜீவன் தானேங்க சார் இப்ப நா இப்ப இந்த மாரி இருக்கிறதுக்கு இந்த மாரி வளர்த்திக்கலாங்க சார் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு வீட்லயே பாத்தீங்கன்னா சார் ஒரு ஒரு நாய்க்குட்டி நல்ல நாய்க்குட்டி தாங்க சார் நாலு காலுமே நல்லாதா இருந்துச்சுங்க அப்புறம் எடையில ஒரு பொண்ணு வாங்கி கிட்டு போய் அந்த நாயோட பின்னங்கால் ரெண்டூ அ வேல செய்யாம் போயிருச்சுங்க அப்புறோ கொண்ணந்து அவங்க வீட்லே விட்ருச்சிங்க அப்புறோ அவங் தா அது ஒரு கொழந்த மாரி எடுத்து வளத் தி அதுக்கு பணி விடை எல்லா பண்ணி அதுக்குல்லா ஒரு மனசு வேணுல்லங் சார் அது அது நாய்க்குட்டிய நல்லபடியா பாத்துக்குட்டாங்க அதுமே அவங்க மேல நல்லா அன்பா இருக்கூ பாக்குறக்கு அப்டி இருந்தாலு எவ்ளோ நல்லா காவல் இருப்பா தெரியுங்களா ஒருத்தர் உள்ள உட மாட்டானுங்க அவங்க வீட் ட்டுக்குள்ளாற நானே போகணு பயந்து பயந்துதாம் பாவங்க படிக்கிற மாரியே குதிச்சு குதிச்சு வருவா இல்ல அ பின்னாடி ரெண்டு கால் இல்லைங்ளா இருந்தாலும் பரவால்லன் உக்காந்து குதிச்சு குதிச் ச்சி வருவாரு கடிக்கிற மாரியே நமக்கு பயமா இருக் கவனிங்க நம்பலை கடிச்சிருவானா அப்புறம் பாத்தா அவங்க வீட்ல வந்து ஏய் போடா உள்ளன்னுனா அப்புறோ போயிடுவானுங்க அக்கோ பக்கோல்லா செல்லுவாங்க ஏன் கால் இல்லைனாலும் அவன் எவ்வளோ ஒரு நல்லா நாய்க்குட்டி தெரியங்களா நல்லா காவல் இருப்பான் நாங்களே இவங்க வீட்ல கத்த ஆரம்பிச்சுட்டே எங்க வீட்ல எல்லா யாராவது வந்து நிக்கிறாங்களான்னு பாத்துக்குவாங்க அவ்ளோ நல்ல குட்டி பைய அவன் அப்டின் சொல்லுவாங்க ம் கால் இருந்தா பின்ன எவ்வளோ நல்லா காவல் இருப் ப்பந் தெரியுங்களா இவன் ஒரத்த போது இங்க ஏரியாக்கு அப்டின்னுவாங்க அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கவங்கல்லா
ஓ
இப்ப அவங்க அவனு எறந்துட்டானுங்க ஆமாங்க
ஆ அதுவு இருந்தது
ஆமாங்க அவுங் ஒரு ஆற்
அதுதாங்க நாட்டு நாய் வந்து நம்ம கொஞ்சோ எது போட்டாலு ஒர் ஒரு தடவ போட்டீங்னாலே அது நன்றியோட இருக்குங்க
ஆமாங்க அவ்ங்க அப்டித்தா ஆனா அவ்ங்க நா வச்சிருக்கு போது நல்லா வச்சிருந்தாங்க இந்த புல்ல வாங்கிட்டு போயி அந்த மாரி பண்ணி குடுத்துருச்சிங்க அதுக்கப்புறோ அவ்ங்க மனசில்லாம அவ் அவ்ங்கள ஆஸ்பத்திரில கூட்டு போனாங்க அது எது உடஞ்சிருச்சிங்ளாமா போன் என்னமோ அது ஒன்னு பண்ண முடியாதுன்ட்டாங்க அதனால அப்புறோ இருந்தாலு அப்டியும் அவனை வளத்தீட்டாங்க பாருங்க அவனு அவ்ங்க மேல நல்லா பாசமா இருந்தா
ம் ம் அப்புறோ என்னாச்சுங்க அப்புறோ அதுக்கு மேல அவங்க எத டாக் எத வளரச்சலீங்களா
இல்லிங்க சார் அவங்க வளத் தீட்டுதாங்க இருக்காங்க அவ்ங்க அந்த அவங்களு இப்படித்தா ஒரு அவ்ங்க வளர்த்தது ஒரு நாய் கூட்டிங்க பாத்தீங்ன்னா அவ்னோட ஃப்ரெண்டு சொல்லி ஒரு அஞ்சாறு பேர் இருப்பாங்க அவங்களுக்கு சோற்போடுறல்லா அவ்ங்களு எல்லாம் இவ்ங்க வீட்டுலதா இருப்பாங்க அப்புறோ வெளிய ஒரு ரெண்டு மூணு ஃபீமேல் இருக்குங்க அதுல ஒண்ணு குட்டி போட்டிருக்குங்க இப்போ அதையு அவ்ங்கதா பாத்துக்கறாங்க ஆமாங்க சார் இப்ப ரெண்டு ஃபிமேல் ஆமாங் சார் ஆமாங் சார் ஏதோ அவ்ங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவ்ங்க பண்றாங்க சார் இப்ப கூடி ஒரு ஃபீமேல் வந்து கூட்டி போட்டுருக் ஒரு ஆறு குட்டி என்னமே போட்டிருக்குன்னு சொன்னாங்க அன்னிக்கு போன் பேசும் போது அந்த மாரி அதயு பாத்துக்கிட்டு மலையில வேற போட் இருக்குன்னா அதுக்கு இதெல்லாம் ரூமெல்லாம் செட் பண்ணி வச்சருக்குறாங்க சார் அதுெல்லாம இன்னெரு
இதுக்கெல்லா எப்டிங்க அவரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி சாப்பாடுல்லா பண்ணி போட்றாருங்களா
ஆமாங்க ஆமாங் ங்க காலையில ஒரு டைம் பண்ணி வச்சிருவாங்க சார் அதயே அப்பப்ப போட்டு அங்கங்க வச்சிருவாருங்க அவங்க வேணுங்க போது சாப்பிட்டுக்குவாங்க தண்ணியு வச்சிருவாருங்க அப்புறோ நைட் ஒரு டைம் வச்சு விடருவாருங்க அவ்ங்களுக்கு சிக்கன் தாங் சார் நம்ம கூடி டெய்லி சிக்கன் சாப்ட மாட்டோ அவங்களுக்குலா டெய்லியுமே சிக்கன் தா போட்றாரு சிக்கன் கடைல அவுங்க சொல்லி வச்சி ஆ தெரி
ஓ அப்டி ஓ தெரிஞ்ச கடைலேல்லா வாங்கி போ சமச்சி போட்ருவாங்ளா
லு அதெல்லா சொல்லி வச்சிருப்பாங்க சார் அவுங் க அவுங் அவுங்களுக் தெரிஞ்சவங்கனால கொஞ்சோ எடுத்து வெச்சிருவாங்க இவுங்களு அப்ப இவரு போய் வாங்கிட்டு வந்து அத க்ளீன் பண்ணி அ ரெடி பண்ணியெல்லா வெச் ச்சிருவாங்க சார் டெய்லி அவுங்களுக்கு சிக்கன் சாப்பாடு தாங்
ம் பரவா இல்லைங்க மேடம் அத பண்றதெல்லா ஒரு நல்ல விஷயந்தா என்ன சில இப்ப சில எடத்ல பாத் தீங்னா சில நாய்களுக் இல்லா ஒண்ணுமே கெடைக்காம சுத்தியிட்ருக்கு அதெல்லா பரவால்லைங்க இதெல்லா பண்றாங்க கொஞ்சோ நல்ல ஐ விஷயமாதா இருக்கு
ஆமாங்க
இப்போ அப்டிங்களா சோ நாட் டு நாய ஆ நாட்டு நாய வளத்த ஆரம்பிச்சிட்டாங்ளா அவங்க
இந்த ஃபாரின் ப்ரீடே வேணான் சொல்லிட் டு இது நாட்டு நாய்னா அது அ இரு க்குற வரைக்கு இருக்கட்டுன்னு உட்டா உட்டுட்டாங்க சார் இந்த லேபெல்லா வாங்கி செலவு பண்ணி ஆமாங்க அது நம்ம காப்பாத்துறக் எவ்ளவோ முயற்சி பண்றோ அது பண் ஆகலங்கம் போது அது ரொம்ப வருத்தொ தானாங்க சார்
ஆ ஆமா ஆமா ஆமா அதெல்லா பாத்தீங்கன்னா வெயிட் ரொம்போ ஆ உடக்கூடாதுங்குறாங் ரொம்போ உட்டாலு அதுங்ளுக்கு வந்து இந்த மாரி அட்டேக்கு இந்த மாரி எல்லா வருங்க
சார் அவுங்க ரெண்டு நேரோ வாக்கிங்லா கூட்டு போவாங்க சார் அத
இல்லங்க அவங்க வாக்கிங் அவரு மத்த நேரோல்லா அந்த வீட்டுக்குள்ளயே வச்சிருப்பாங்க போல அத கொஞ்ச நேரோ நல்லா வெளாட உட் றுனுங்க வெளாட
ஆமாங்க ஆ வெளையாடுவாங் சார் ஆ இல்ல இவ நார்மலாவே ஒடம்புதா சார் அந்த நாய்க்குட்டி
அப்டிங்ளா
கொஞ்சொ ஒடம்பு தாங்க அவனோட இதே அப்டித்தா போலங் சார் கொஞ்ச பல்காதா இருப்பாரு அவுரு இத்தனைக்கும் அவ அவ்ளோ சாப்ட ஆமாங்க அவனே எதோ ஷூட்டிங் கூடி கேட்டாங்கன்னு சொன்னாங்க
அப்பிடிங்களா செரி செரி
குட்டியா இருக்குறாங்க குடுக்க முடியாது
ஓ அந்த மாரி இருந்துச்சுன்ளா அப்போ வந்து கொஞ்ச கஷ்டந்தாங்க ஏன்னா வந்து நல்லா வளர்த்திட்டு எதுவு இல்லேன்னா அப்பற ஒரு ஃபீலிங் வந்துரு
ம் ஆமாங்க சார் டெய்லி காலைல வந்துருவாங்க கிளாஸுக் கு இவுரு ரெண்டு மாச கிளாஸ் முடிக் முடிக்கும் போது ஒரு ஷூட்டிங் இது வந்துச் கீங்க கேக்குதா சார்
சேரி சேரி கேக்குது மேடம் சொல்லுங்க
ம் அதுதாங்க சார் அப்போ ஒரு ஷூட்டிங் ம் பக்கத்துல ஒரு ஷூட்டிங் எடுத்தாங்கன்னு இவர சும்மா கூட்டிட்டு போனாங்க கூட்டிட் இப்பமாதுபோது இவுரு புரிஞ்சிக்குவாங்களா சொல்றது செய்வாங்களா ஒரு சான்ஸ் குடுக்கலான்னு சொன்னாங்க சார் அப்ப வந்து அவுங்க வீட்ல இல்லைங்க அவ இப்பதா ரெண்டு மாச கிளாஸ் போயிருக்காங்க புரியுமா என்னன்னு தெரியலீங்க அப்பிடின்டாங்க இல்லேனா அவுரு அப்பயே படத்துல நடிச்சிருப்பாருங்க
ஓ ஹோ பரவால்ல
ம் சினிமா புது பட வாய்ப்பெல்லா வந்துச்சுங்க
அப்பிடிங்களா பரவால்லைங்க மேடம் செரிங் மேடம் நான் கொஞ்ச அப்பற இன்னோர் தடவ கூப்பற்றே செரிங்களா
ஆ செரிங்க சார் செரிங்க சார் ஆ ஆ செரிங்க சார்
ஓகே ஓகேங் மேடம்